நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேங்க நா வர வழியில ஒரு விளையாட்டு மைதானம் பாத்தே அங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் அவ்வளவு ஆனந்தமா விளையாடிட்டு இருந்தாங்கங்க அத பாத்தோனோயே எனக்கு என்னுடைய சிறு வயது ஞாபகங்கள் தா வந்துச்சி நீங்க சிறு வயதுல எல்லா எந்த மாதிரியான விளையாட்டுலா விளையாடுவீங்க
இப்ப நம்மல்லா பாத்தோ அப்டின்னா சிறு வயசுல அப்டின்றது ஆ அதிகமா வந்து சில குழந்தைகள வந்து வெளில விடுவாங்க சில குழந்தைங்கள அதிகமா வந்து வெளில விட மாட்டாங்க அந்த மாரி இதுல வந் து என்னைய வந்து அதிகமா வெளியிலே விட மாட்டாங்கங்க என்னா பயத்துல வந்து எங்கையாச்சியு கீழ விழுந்துருவோமோ இல்ல வந்து ஆ எங்கயாச்சியு அடிபட்டுருமோ அப்டின்ட்டு ஆனா நம்மள விளையாட கூட்டிட்டு போனா அந்த பக்கத்துல இருக்க ஆ ஒரு பூங்காக்கல்லா கூட்டிட்டு போவாங்க அங்க இந்த சறுக்கு மரங்ம்ங்லா இருக்கு ஊஞ்சல்களா இருக்கு ஆ அதெல்லா வந்து நம்ம சிறு வயசுல கொஞ்சோ விளாயாறது கொஞ்சோ இப்ப இன்னு கொஞ்சோ பெருசாகும் போது என்னாப் பண்ணுவோ இந்த பந்து தூக்கி போற விளையாட்டு இந்த மாரி ல்லா வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள்லா விளையான்ன ஞபகோம்லா இருக்குங்க
ஓ அப்படியா எனக்கெல்லா பாத்தீங்க அப்டினா நாலா முக்கா வாசி வீட்லயே இருந்தது இல்லங்க சிறு வயதுல எப்ப பாத்தாலு பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனேயே என்னுடைய பேக்கு கழட்டி தூக்கி போட் வுட்டுட்டு நான் வந்து என்னுடைய நண்பர்களோட வெளியவேதா விளையாடிட்டு இருப்பேன் திரும்ப இரவு சாப்புடும் போதுதான் வீட்டுக்கே வருவேன் அந்த அளவுக்கு நா வந்து விளையாட்டுதான் எனக்கு ஆ விளையாட்டு மட்டும் இருந்துச்சி அப்படின்னா எனக்கு சாப்பாடே தேவ இல்லங்க அந்த அளவுக் க்கு விளையாடிட்டே இருப்பேன் அதனாலயே எங்க அம்மா என்னுடைய பள்ளிலாம் ஆ விடுமுறை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க போச்சிடா விடுமுறை விட்டுட்டாங்களா இனி இவ வீட்லேயே இருக்க மாட் டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நாங்க விளையாட்டு மேல அவ்வளவு ஆர்வமா இருப்போம் நீங்க எப்படி
எனக்கெல்லாம் பாத்தோம் அப்டின்னா அந்தளவுக்கு என்னைய வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி வெளில விடமாட்டாங்க கொஞ்ஜோம் வந்து ஆ ஆ ஒரு கண்டிப்பான ஆ ஒரு பெற்றோர்கள் அப்படினு சொல்லாம் அதிகமா வந்து வெளிய விடுறதுல்ல கொஞ்ஜோம் வந்து ஆ நம்ம கீழ விழுந்துடுவோம் அந்த பயத்தனாலதா வந்து வெளிய விட மாட்டாங்க அது நம்மளுக்கு புரியுதா ஆனா வந்து விளையாட்டு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்றதுத அவுங்களுக்கு கொஞ்ஜோம் வந்து ஆ தாமதமாதான் புரிஞ்சிச்சி அப்படின்றது அவுங்களே சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஏன்னா வந்து பிள்ளைகல நம்ம வெளியில விட் டி இந்த மாரி ஒரு எல்லா சமூகத்தோட ஒரு எல்லா பிள்ளைகளோட வெளையாடும் மோதுதான் அவுங்களுக்கு ஒரு அந்த பேச்சு திறம அதிகமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே அந்த அந்த திறமைகள் அப்படின்றத அவுங்களுக்கு என்னென்ன திறமைகள் வேற திறமைகள்ளாம் கல்வியே காட்டிலும் வேற திறமைகள்லாம் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் அப்ப நம்ம வந்து பிள்ளையல வெளியில விடணும் அதே மாரியே அவங்களோட உடல்நலத்தையும் அந்த மன உறுதியையும் வளர்க்குறது விளையாட் ட்டு அப்படின்னுட்டுல்லாம் நெறைய ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க இப்ப வெளையாட்டு அப்டின்றது மனுஷ வாழ்க்கைங்கள்ல அத்தியாவசிய ஒன்னுதான் உடலுக்கு மட்டும் இல்லாம மனசுக்கும் ஒரு உற்சாகத்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப இருக்க தலைமுறைகள்லாம் அதிகமா இந்த மின்னணு சாதனங்கள்ல வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்புற விளையா ட்டுகல அதிகமா ஈடுபடவே மாட்றாங்கள
உண்மதாங்க ஏன்னா முன்னாடி காலத்துலல்லாம் நம்ப பாத்தோம் அப்டின்னா இந்த சேத்துலையும் மணல்லையும் இந்த மாரிதான் விளையாண்டோம் ஆனா இப்ப பாருங்க இப்ப உள்ள பெற்றோர்கள்ல்லாம் குழந்தைகள வெளியே அனுப்புறதுக்கு பயந்துகிட் ட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வெக்கிறாங்க விளையாடுறதுக் கூட பாத்தீங்கன்னா கையில கைபேசியையும் இந்த பிளே ஸ்டேஷயனையும் அமைச்சு குடுத் துடுறாங்க அதுலதான் குழந்தைகள் வந்து ஆழ்ந்து விளையாடுறாங்க இன்னுமே சொல்ல போனா நறைய குழந்தைகள் வந்து அதுக் க்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அத‌ மட்டுமே விளையாடிட்டு இருக்க றால குழந்தைகள் வந்து இன்னுமே அ மத்தொங்க கிட்ட பழகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொறைய ஆரம்பிச்சிருச்சுங்க இது ரொம்போவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்மல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிறு வயதுல ஒரு த்தர் கிட்ட பழகணொம் அப்டின்னா நறைய விஷயங்கள தெரிஞ்சுக்குவோம் கத்துக்குவோம் ஆனா இப் இப்ப உள்ள குழந்தைகல்லாம் ரொம்ப அந்த கைபேசி மட்டும் தான் பயன்படுத்துறாங்க இது ரொம்பவே வியப் ப்பா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க எப்படி இந்த சூழ்நிலைய மாத்தணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க
இப்ப இந்த மாரிய சூழ்நிலைலாம் மாத்தணும் அப்டின்னா முக்கியமா வந்து மொதல்ல பெட் ற்றோர்களும் கொழந்தைகளும் ஆ ஒரு குழந்தைகள வந்து ஊக்குவிக்கணும் அப்டின்னே சொல்லாம் அவங்களோட நேரத்த ஒதுக்கி கொஞ்சோ குழந்தைகளோட சேந்து விளையாடுனாலே அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னே சொல்லா ஏன்னா இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல எல்லா பெற்றோர்களு வேலைக்கு பேயிறாங்க அதுவு ஆ ரெண்டு ப பெற்றோர்களு வேலைக்கு போறாங்க அப்படி இருக்கமா போது அவ்ங்க சாய்ங்காலோ வரவே இல்ல நைட்டு தா வந்து தாமதமாதா வராங்க வேலைகள்ல்லா முடுச்சுட்டு பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க சில பெற்றோர்கள் வந்து ஆ வளர்ப்பு காப்பகம் அப்டின்றிக்கு அந்த மாரி அங்க வந்து பிள்ளைகல வந்து வச்சு வளக்கறாங்க இல்லன்னா என்ன பண்றாங்க ஆ பள்ளிகளுக்கு அனுப்பிறாங்க அவங்க வந்து சாங்காலோ வந்த பிறகு அவ் தனியாவே வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் வருது அப் ப்டி அந்த மாரி சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாங்க ஒரு தொலைபேசியோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளே ஸ்டேஷனையு குடுத்துட்டு விளாடிட்டு இருங்க நாங்க வந்துருரோ அப்டின்ற மாரி போயிறாங்க அப்டி இல்லாம கொஞ்சோ அந்த பிள்ளைகளுக்கு சேங்காலோ நேரமா வந்து ஒரு நேரத்த ஒதுக்கி அ அந்த பிள்ளைகளுக்கு என்ன மாரி விளையாட் டுகள்லா புடிக்குது அப்டின் தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து ஆர்வத்த காட்டி அவங்களோட விளையாடலா இந்த மாரி பழக்கம் மெல்ல மெல்ல வந்து அவங்களோட ஒரு திறமைகள நம்மளுக்கு தெரிய வெக்க ஆரம்பிக்கு அது மட்டுமில்லாம ஒரு நல்ல ஊக்கங்களாவு அவங்களுக்கு இருக்கு அப்டின்னே சொல்லலா
ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா இப்ப உள்ள பெற்றோர்கள்லா குழந்தைகள வெளிய அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல யாராவது வந்து தூக்கிட்டு போய்ட்டா என்ன பண்றது திருட்டு பயம் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கறதாலதா பயப்படுறாங்க ஆனா அத சரி செய்யறது து இந்த விளையாட்டு மைதானங்களுக்காவது அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகள கூட்டிட்டு போகலா இந்த ஊஞ்சல் விளையாடுறது சரணை விளையாடுறது சீசா அந்த அ சறுக்கு மரோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து விளையாடுறதுக் கு வந்து குழந்தைகள வந்து ஊக்கப்படுத்தலா இது விளையாட்றதால குழந்தைகளுடைய உடலு சரி மன வளர்ச்சியு சரி அதிகமா வே வளர ஆரம்பிக்கு இப்ப நிறைய பேரு உடல் ஆரோக்கியமா இருக்கணு அப்டி இப்டின் சொல்லி நெறைய உணவுகள் கொடுக்குறாங்க நெறைய இந்த பவுடர்ல்லா பால்ல கலந்து குடுக்குறாங்க இந்த மாரி எல்லா செய்யறத விட குழந்தைகள ஆரோக்கியமா வெயிலயு மழையிலயு இதெல்லா பாக்காம வெளிய விட்டு பழக்கணு இந்த மாரி விளையாட வச்சு அவங்க பாத்தாங்க அப்டின்னாலே அ குழந்தைகள் வந்து இந்த இயற்கை காற்ற சுவாசிப்பாங்க இயற்கையான சூழ்நிலைகளை பலவு பார நெறைய பழகுவாங்க இயற்கையான மனிதர்கல சந்திச்சு அவங்ககிட்ட பேசுறதுக்கு இயல்பா வந்து நிறைய விஷயங்கல கத்துப்பாங்க இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இதெல்லா அவ்ங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்டின்னாலே குழந்தைகள் வந்து நல்ல ஒரு மனிதன வந்து வளர ஆரம் ச்சருவாங்க இப்ப பள்ளிகள்ல எல்லா அந்த விளையாட்டு மைதானங்கல்லலா நீங்க விளையாடிருக்கீங்களா
ஆமாங்க இந்த பள்ளிஎல்லா விளையாட்டு மயந்தங்கள்ல விளையாட அந்த அனுபவம் எல்லா இருக்குனே சொல்லா அதுமில்லாமஇந்த ஒரு ஆறாம் வகுப்பு ஏலாம் வகுப்பு போகும்போதெல்லா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த அ பள்ளிக்குள்ளேயே விளையாடுறதுக்கோ இல்ல எதிர் பள்ளிகள்ளோட போட்டியிட்றதுக் க்கோ அங்க இருக்க பிள்ளைகளையே வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாரி எல்லாபோய் விளையாண்டதுல அனுபவோ இருக்குன்னே சொல்லா சாங்கால நேலத்துல வந்து பள்ளிலா முடிச்ச பிறகு இந்த விளையாட்டுக்கு அப்டின்ட்டு ஒரு நேரத்த ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்கெல்லா வந்து பயிற்சி குடுப்பாங்க அதல்லா ஒரு நல்லதுனே சொல்லா அதுலயு போய் சேந்துக்கலா ஆனா வந்து என்ன பண்றாங்க அப்டினா அந்த பள்ளில அந்த அட்டவணை பள்ளி அட்டவணைல அந்த நேர ஒதுக் கீடு அப்டின் இருக்கு பள்ளி அந்த உடற்கல்விக்கி அப்டின்ட்டு நேரோ இருக்கு என்னதா எல்லா வகுப்புகளுக்கு நேரோ இருந்தாலு இதுக்கு ஒரு நேரோ இருக்கு ஆனா அந்த மாரி நேரம்லா இப்ப கொறஞ்சுட்டு வருது அப்டினே சொல்லலா நெறையா பேரு இந்த பாடத்த முடிக்கணு இந்த பாடத்த வந்து இந்த மாதத்துல முடிக்கணு அப்டின்றதுக்காக அந்த உடற்கல்வி நேரத்த இந்த ஆசிரியர்கள் வாங்கியே வந்து அவுங்களோட பாடத்த முடிக்க பாக்குறாங்க ஆனா அது கொஞ்ஜோ அது வந்து கொறைக்க வேண்டிய விஷ்யோனே சொல்லா ஏனா வந்து அவ்வளவு நேரோ படிக்கக்கூடிய அந்த பல பிள்ளைகளுக்கு இது ஒரு ஓய்வு நேரமா இருக்கணு அப்டின்ற காகதா அந்த மாரி குடுக்குறாங்க ஆனா இத இவுங்க இப்டி மாத்தி அமைக்கும் போது அது கொஞ்சோ அவுங்களோடம் ஆ ஒரு மன உறுதி ஒரு திறமையில வெளிக்கொண்டு வராம ஒரு சூழ்நிலைய உருவாக்குது அப்டினே சொல்லலா
உண்மதாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு மைதானங்கள்லல்லா நெறைய பாதுகாப்பு வசதிலா கொண்டு வந்து டாங்க தரையில வந்து இந்த மென்மையான மணலு ரப்பர் பொருட்களையு பயன்படுத்துறாங்க அப்பறோ விளையாட்டு சாதனங்கல வந்து நல்லா பராமருச்சு வச்சுருக்காங்க சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவுங்க வரைக்கு எல்லாருமே விளையாட்றதுக்கு அப்பறோ அவுங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு அந்த செக்யூரிட்டி கேமரா இது எல்லாமே வச்சு அவுங்கள நல்லா கவனிச்சுக்குறாங்க ஏனா மீ முன்னாடி எல்லா நம்ம வெளிய போயி விளையாண்டோ ஆனா இப்ப வந்து அந்த பயன் காரணமா இப்ப பெற்றோரே குழந்தைகள இந்த மாரி விளையாட்டு மைதானங்களுக்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சு கூட்டிட்டு வராங்க அதுனால இது ஒரு இப்ப பாத்தீங்க அப்டினா இது ஒரு வியாபாரமாவே மாறிருச்சு ஏனா அவுங்க வந்து உள் நுழைவுக்கு அந்த கட்டணம் வாங்குறாங்க வெளிய வர்ற வரும்போது பாத்தீங்கனா அங்க விக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீமு பாப்கானு அவுங்க விளையாட்டு பொருட்கள் இதெல்லா வாங்ககூடிய சூழ்நிலைல நெறைய கடைகள்லா அமச்சுட்டாங்க அப்பறோ உள்ள போயி ஒவ்வொரு அந்த சாதனங்களையு பயன்படுத்துறதுக்கு ஆ அதுக் கு காசு வாங்குறாங்க இந்த மாரி ஒவ்வொனுக்கு அவுங்க வாங்கறதால இது ஒரு தொழிலாவே மாறிறுச்சு அப்டின்னு தா நா வந்து நெனைக்கிறே ஏனா விளையாட்டு அப்டிங்கிறதே தொழிலா மாறுனது ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமா தா நா பாக்குறே நீங்க எப்டி பாக்குறீங்க இத
உண்மதாங்க ஏனா வந்து இப்ப இருக்க காலகட்டங்கள் அவ்வளவு முன்னேறிருச்சு அப்டினே சொல்லலா ஏனா வந்து இப்ப சில பள்ளிகள்லா வந்து தொடர்ந்து வந்து இந்த போட்டிகல்லா ஜேஜுகிட்டே இருப்பாங்க அவுங்க ஒரு பிரசிதி பெற்றதே அந்த விளையாட்டுக்காக அப்டின்ற அளவுக்கு அந்த பள்ளிகல்லா முன்னேறிருப்பாங்க அப்புடி இருக்கம் போது அது ஒரு வியாபாரமா மாறிருச்சு அப்டினே சொல்லலா அது மட்டும் இல்லாம அ விளையாட்டுக்கு முக்கியத்துவோ குடுக்குறாங்க அது ஒரு பக்கோ நல்லதா இருந்தாலு ஆ எந்த ஒரு ஒரு கல்வியா இருந்தாலு சரி ஒரு விளையாட்டா இருந்தாலு சரி கண்டிப்பா வந்து ஒரு திறன ஊக்குவிக்கிறதா இருக்கனுமே தவிர ஒரு வியாபாரமா மாறக்கூடாது மாணவர்கள் போட்டில கலந்து கொள்றக்கு அவுங்க ஊக்குவிக்கணு விளையாட்டுப் போட்டிகள்ள அப் பதா மாணவர்களுக்கு ஒரு போட்டி மனப்பான்மையு அந்த எடத்துல ஒரு ஒழுக்கத்தையு அவுங்களுக்கு ஒரு கத் த்து குடுக்குற விஷயமாவே இருக்கு அப்டின்னே சொல்லா இது அவுங்களோட வெறு திறன மட்டும் அது வெளிக்கொண்டு வர விஷய இல்ல அவுங்களோட வாழ்க்கை குணங்கள வந்து அத வந்து ஒரு வெளிக்கொண்டு வர விஷய அப்டின்னே சொல்லா இப்ப நம்மளே பாத்திருப்போ ஒரு விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அதிகமா வந்து இந்த உடற் பயிற்சி செய்வாங்க அதிகமா டயட் இருப்பாங்க சில உணவு அந்த மாரி இந்த எண்ணெய் ஐட்டங்கள் எல்லா வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாரியே உடலுக்கு நல்லதான விஷயங்களா அவுங்க வந்து செஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் ஒரு வாழ்க்கை ஒழுங்குமுறை அப்டின்னே சொல்லலா
ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா இந்த விளையாட்டு மைதானத்துல விளையாட்றது கூட ஒரு நல்ல விஷயந்தான் ஏனா அது மூலமா புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க சமூக ஒற்றுமை வளர்க்க முடியுது குடும்பத்தோட நம்ம நேரம் செலவிடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக் ஏனா பெற்றோர்கள் என்னதா வேல வேலன்னு ஓடுனாலு குழந்தைகளோட இந்த மாரி கொஞ்ச நேரம் விளயாடிட்டு வந்தாங்க அப்டின்னா குழந்தைகளுக்கு அந்த நேரம் வந்து உ ச்சாகமா இருக்கு அதே சமயோ பெற்றோர்களுக்கு ஏதாது வேலயில டென்ஷன் இந்த மாரி இருந்தா கூட அதுவு சரியாகுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாதா இருக்கு இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட நா வந்து பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி
நன்றி